கீங்களா
க்க தோழி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அம் நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டோ இங்க காரக்கொழம்பு அவரைக்காய் பொரியல் மாம்பழம் அங்க என்ன
ஆ இங்க வந்து நாங்க கீர கூட் ட்டு ஆம்லேட்டு ஆ தயிர் அ ரசோ அது மாரி சிஸ்
ஹவு சரிங்க சரிங்க சரிங்க மா காலை உணவு என்ன தோழி சாப்டு செஞ்சு சாப்டீங்க
அஹ் காலேல நாங்க வந்து இட்லியு அதுக்கப்பறமா தக்காளி சட்னியு சாப்
ஓ சரினு நா இங்க தோசயு தக்காளி சட்னியு தோ
உம் செரி சரிங்க சிஸ் ச ச இது மாதிரி வேற ஏதாச்சு டிஃப்ரெண்ட்டா ஏதாவது செஞ்சு தருவீங்களா பசங்களுக்கு வேற
ஆஹ் ம் வேற ஏதாவதுனா டிஃப்ரெண்ட்டா ஆனா என்ன ஸ்கூ நம்ம பள்ளிக்கு நா ஆ மண் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கனா திங்கட்கெழமைல தயிர் சாதமு அந்த அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாரி நீட்ட நீட்டமாக உருளக்கெழங்க கட் பண்ணி அதுல சால்ட் டு அஹ் மொளகா தூளு கொஞ்சோ பெசஞ்சு ஃப்ரிஜ்ல வச்சுடுறது ஒரு அர மண் நேரோ கழிச்சுதா அத எடுத்து எண்ணெல போட்டு எடுத்து குடுக்கறதுண்டு அந்த மாரி செஞ்சு குடுத்தா சாப்டுட்டு வருவாபுல அதானா வந்து எண்ணெல போட்டு எடுத்து குடுக்குறது அதிகமா குடுக்க கூடாதுனு சொல்லுவாங்க ம் அதனால எப்பயாவது வ இந்த பத்து நாளைக்கி இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பண்றது உண்டு
அப்பறம் பாத் தீங்கனா ஒரு நாள் சாம்பார் ஏதோ ஒரு காய் போட்டு காய் சாப்டுவாரு சாம்பார் வச்சு ஏதாவது உருளக்கெழங்கு வறுவல் அந்த மாரி பண்ணி இல வாழைக்கா வறுவல் அந்த மாரி பண்ணி குடுக்கறது உண்டு
ம் சேரி சேரிங்க
ஆஹ் அப்டியும் இல்லேனா அம் த கேரட் சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அந்த மாரி பண்ணி குடுக்குறது உண்டு ஒன்னு இல்ல தோழி இந்த பிரிய உம்
அந்த மாதிரி
ஆஹ் ஆமா ஒண்ணு இல்ல நீங்க அ எண்ண ஊத்தி அந்த லைட்டா அந்த மசாலா வாட இருந்தா கொழந்தைங்க நாலாவே சாப் பிடுவாங்கனு சொல்லுவாங்க அதனால ஒரி ஓரு சின்ன பட்ட ஒரு எல சின்னதா போட்டுட்டு அ சோம்புத்தூள் கொஞ்சோ போட்டுட்டு வெங்காயம் நீங்க தக்காளி ஆட் பண்றதுனாலு பண்ணலா இல்ல வேண்டனாலு வுட்டுலா லைட்டா கொஞ்சமாக இஞ்சி ஊ இஞ்சி பூண்டு பே விழுது அத போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அந்த வாட போற வரைக்கு பண்ணிட்டு அதுக்கப்பறமா கேரட்ட போட்டு கொஞ்சோமா மொளாத்தூள் லைட்டா போட்டு இது பண்ணிட்டு நீங்க அத சாதத்துல கெளறி குடுத்தா கூட நல்லாருக்கு அதுக்கு ஒரு வந்து முட்ட அவிச்சு வ ச்சி இது பண்ணீங்கனாலு நல்லா இருக்கு அந்த மேரி குடுக்கறதுண்
செரி செரி ஆஹ் இப்போ ஒரே குப் குக்கர்லயே செய்வாங்கல்ல ஒரே மா அது மாதிரி அ குடுத்தா சாப்ட மாட் டாங்களோனு பயமா இருக்கு கொஞ்சோ காரமா இருக்கு அப்டினு அது எப்டி செய்றது
எது தோழி இந்த பிரியாணி தக்காளி சாதம் அந்
ஆமா தக்காளி சாதம் அது மாதிரி ஒரே ஒரே பாட்ல செய்வாங்கனு சொல்லுவாங்களே அது மாதிரி
என் தோழி அ பையே வந்து சாப்ட மாட்டாப்பிள்ளயா காரோ
இல்ல பா அ பையே ஒன்னு பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க பாப்பா தா ரொம்ப சாப் டமாட்டா
ஓ செரிங்க செரிங்க அப்டினா நீங்க பா ப்பாக்கு தகுந்த மாரி வெறு ஒரே ஒரு பச்ச மொளகா இல்லனா லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து அ மொளகாத்தூள் அப்டிலா காமிப்பாங்களா அந்தமாரி செஞ்சு தரலாமே நீங்க தக்காளி சாதம் நீங்க எப்டி பண்றீங்கனா அதே மாரியே தா டேரேக்ட் ட குக்கர்ல வந்து எண்ண ஊற்றி ஒரே ஒரு சின்ன சின்ன பட்ட ஒரே ஒர் பட்ட போடுங்க ஒரே ஒர் எலப் போடுங்க ஒரே ஒரு ஒரு பூத்தகட் சின்னதா அத ஒடச்சு கூட போடலா சோம்பு தூள் போட்டு அ ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு கோங்க அ தக்காளி கொஞ்சோ கு இதா இருந்தாதா நல்லாருக்கு அ ரெண்டு தக்கா காளி இல்ல தக்காளி ஒவ்வொரு நேரம் அந்த தோள்லா வரம்போது சாப்டாம இருப்பா ல அப்டின்னா நீங்க வந்து பாப்பாக்கு தகுந்த மாரி அரச்சிருங்க ஆ மிக்சில போட்டு அரச்சி அந்த மேரி தக்காளிய ஊத்திட்டு லை இ இஞ்சி பூண்டு விழுது வந்து பாப்பாக்கு மட்டு அப்டினா கம்மியா போட்டுகோங்க அர ஸ்பூன் கூட போட் டுங்க போது காரமாய்ரு கு அப்டின் நனச்சிங்னா போட்டுட்டு மஞ்சள்த்தூளு அ லைட்டாக மிளகாத்தூளு ஆ அப்டியு இல்லன்னா நீங்க பிரியாணி தூள் கூட போட்டுக்லா பிரியாணி தூள் போட்டு ஆ ஸ்மெல்லுக்கு பிரியாணி மசாலா போட்டாலு இல்லனா கொஞ்சோ சிக்கன் மசாலாவு லைட்டா பின்ச் பின்ச் போட் டுடுங்க அந்த வாட நல்லாருக்கு
அது காரோலா இருக்காது கண்டிப்பா அதுக்கப்றமா நீங்க அந்த கொத்தமல்லி தயிரு ஊத்தி நல்ல வதக்கறி நல்லா இதானோன அதுக்கப்றோ தண்ணி எவ்ளோ தம்ளர் தண்ணியோ அத ஊத்தி கொதிக்க விட்டு ம் அரிசி கலஞ்சி போட்டு உப்பு கல்லு போட்டு மேல லைட்டா இன்னு கொஞ்சோ அப்டியே நீங்க அந்த என்ன சொல்ற து கொத்தமல்லியும் நாம் நெய்யி நெய்யு ஊத்துங்க கொத்தமல்லி இலயு நா தூவி விட்றது உண்டு இ
ஒரு க்ளஸ் து அரிசிக்குனா எத்
நா வந்து ஆமா நா வந்து பாஸ் மதி ரைஸ்ல பண்றது இல்ல இவனுக்கு ரொம்ப ரேரா தா பாஸ்மதி ரைஸ் குடுப்போ பிரியாணி அந்தமாரினா தா தக்காளி சாதத்துக்குலா நார்மல் ரைஸே நம்ப சாப்பாட் டு ரைஸே நா போட்டு குடுத்துறது அரிசி அதனா நா வந் து வைக்கிறது என்னன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நா வந்து கொஞ்சோ ஒரு மூ இதே தக்காளி வெஜிடபிள் ரைஸ் லா போட்றோ அப்டின்னா அதோட சேத் து வேகணு இல்லையா அதுக்குலா நாலு டம்ளர் தண்ணி வைப்ப தக்காளி சாதத்துக்கு மூன்று டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி வச்சாப் போது கரெக்டா இருக்கு உங்களுக்கு எல்லாமே கொஞ்சோ கொஞ் சோ அளவு பாத்து இது பண்ணீங்னா கரெக்டா இருக்கு எல்லாமே
ஓ சரி சரிங் கொஞ்சோ கொலைவா வரனுனா கொஞ்சோ தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கனு
ம் ஆமா அவங்க பாப்பா மென்னு சாப்பிட்றாங்க அப்டின்னா கூட நீங்க நார்மலா வச்சுக்கலா இருந்தாலு கொழந்தைங்களுக்குன் பாக்கம்போது நம்ம வெற வெறயாவு குடு க்க முடியாது இல்லையா அந்த மாி நீங்க பண்ணுங்க அப்டி இல்லையா இந்த சூப்பு ரசம்லா சாப்டுவாப்லையா பாப்பா
ஆ அது அது கூட குடிக்க மாட்டாக ஆனா கொஞ்சோ வற்புறுத்தி குடுத்தா குடுச்சிருவாங்க காய்கறி சூப் பு அது மாரி சொல்றீங்ளா
இல்ல நீங்க மதியத்துக்கே தக்காளி சூப்பு வச்சு சாதத்த நல்லா கொலஞ்சி பெசஞ்சி வச்சி அவங்களுக்கு பிடிச்ச வறுவல் ஏதாவது வச்சி குடுத்துட்டீங்னாலே சாப்ட்டு வந்துருவாங்க கண்டிப்பா தக்காளி சூப்லா ஒண்ணுமே இல்ல காரமே இருக்காது அவங்களுக்கு இதே தா இதேதா நீங்க வந்து பட்ட எல சின்ன வெங்காயோ போட்டுங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயோ போட் டு நல்லா வதக்கிட்டு தக்காளிய நல்லா அடிச்சிருங்க மிக்சில போட்டு ஆ மிக்சில போட் டு அடிச்சி இதுலயே அத ஊத்தி நெய்யிலியே தா ஃபுல்லாவே தாளிக்கணு எண்ணெ ஊத்தி தாளிக்க கூடாது நெய்யிலயே தாளிச்சி அ லைட்டா பச்ச மிளகா வந்து ரெண்டு கீ்த்தல் போட்டுங்க காரோ இருக்காது கண்டிப்பா ரெண்டு கீந்து போட்டு பச்ச மிளகா வதக்கிட்டு தக்காளியு அதுலயே அடிச்சு ஊத்தி நல்லா அது கொஞ்சோ இதாய்டும்ல கொஞ்சோ தண்ணி வேணாலு அட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சி வ றம்போது எறக்கிட வேண்டியதுதா நீங்க அதயே வந்து லாஸ்டா வந்து தேங்கா பால் கூட ஊ த்திருல்லா அதுல ரொம்ப நல்லா இருக்கு அ பா இப்ப இந்த கார இல்லாம சாப்புறதுக்கு டேஸ்டாவு இருக்கு
மா இல்ல நம்ப தணியா
தண்ணியாவே ரசம் ரசம் மாதிரி தா அதுவு ரச த தண்ணியா இருக் கும்ல அந்த மாரி தக்காளி சூப்புன் சொல்லிட்டு அது ஒரு நாள் நா கொடுக்குறது உண்டு இவருக்கு அது வச்சா இந்த காரா கருண வறுத்து அந்த மரியு குடுக்குறது உண்டு நானு
ஓ ஓ
ம் நானா பாத்தீங்கன்னா இவருமே இந்த ழம் எலுமிச்சம் பழம் சாதம் புளி சாதம் அதெல்லா இன்னுமக்ஷ தொடமாற்றாரு அ நமக்கு என்னன்னா இதெல்லா சாப் டா நமக்கு கொஞ்ச வசதியாக இருக்கும்ல காலையிலே எந்திரிச்சு சமைக்கிறது ரொம்ப இதாதா இருக்கு
ஆமா ஆமா அது டைம் போறதே தெரியாது ஸ்பீடா போயிடு அவங்களையு ரெடிப் பண்ணணு ம்
இல்ல இந்த சப்பாத்தி சாப்ட மாட்றாப்புல நா ஒவவ ந வீ ட்ல போடுறதுண்டு ஆனா அந்த ஒண்ணு சாப் புறத்துக்கே அவ்ளோ இது பண்றாப்புல சரி அது சாப்ட்டாலாவது நம்ம ஒரு ரோல் மாறி சின்னதா போட்டு அதுல கொஞ்சோ இந்த பன்னீர் அந்த மாறில்லா வச்சு குடுத்தா கூட சாப் புல்லா அது நமக்கு ஈஸியா இருக்கு அதெல்லா தொட மாட்றாபுல
அப்டிங்களா இப்போ எது மாதிரி சைட் டிஷ் எது மாரி குடுப்பீங்க அது தொட்டு சாப்புற மாதிரினா
சப்பாத்திகா
ஆமா
நா சப்பாத்திக்கு என்ன சொல்றே அந்த மாரி இன்னு தோ இவரு சாப்புட்றதுல்ல ஆ நா சப்பாத்தி குனா இந்த சன்னா மசாலா அந்த மாரி பண்ணுறது உண்டு சென்னா மட்டு குடுத்தீங்கன்னா சாப்புடுவாப்புல அ இந்த சன்னா ஆ நார்மலா நம்ப மசாலா மாரின் செய்யம் போ து வெறு சப்பாத்தி அந்த ஒரு சப்பாத்திய தின்றதுக்கு அவ்ளோ நேரோ ஆகுது இதே சாப்ட்டாப்புனா நம் இப்ப வந்து இந்த பன்னீர் கூட இது பண்ணி தர்லா இல்லன்னா உருளக்கெழங்க வதக்கி அந்த மாரி வெங்காய தக்காளி உருளக்கெழங்க அந்த மாரி அ மசாலா போட்டு நம்ம ரோல் தந்தா சாப்புட்லா இதெல்லா சாப்ட மாட்றாப்புல அதனால கொஞ்ச தா இதா இருக்கு இல்லன்னா புதினா சாத அதெல்லாம் சாப்புடுவாப்ல இவருக்கு அந்த மசாலா ஐட்டோனா பிடிக்கு அனால புதினாவு பி பிரியாணி மாரி போட்டு தந்தற்ரது துண்டு
ம் சரிச்
ஆ ஆமா இதெல்லா நீங்க பாப்பாக் குடுங்க கொஞ்ச கொஞ்சமா பழகிபாப்புல இல்ல ம் இல்ல நாலு நா என்னா சொல்ற பள்ளிலச் ம் ம் சொல்லுங்க
கொஞ்ச கன்ஃப்யூஷனா இருக்கு என்ன பண்லா என்ன
ஆ புரியுது புரியுது ஆ நீங்க பீட்ரூட் சாதம் கூட குடுக்கலா கேரட் சாதா மாரியேதா
ஆ அது சாப்டுவாங்க பீட்ரூட் சாதம் வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி குடுத்துருவே ஆ நார்மலான பட்ட அது மாறிலா போட மாட்ட நான் வந்து இது கள்ள பருப் பு உளுந்து அது மாதிரில்லா கொஞ்சொ போட்டுட்டு வதக்கிட்டு அப்புறோ மா அ வெங்காயோ தக்காளி போட மாட்டே பச்ச மெளகா போட்டு டு ஆ கருவேப்பிள எல்லா போட் டு அதுக்கப்றோ லாஸ்ட்டா பீட்ரூட் போட்டு நல்லா வா வதக்கிட்டு மூடி வெ ச்சிருவோ அதுலயே வெந்துறே அதுல அதுக்கப்றோ சாப்பாட் போட்டு கெலரி நெய் போட்டு அப்டி கட்டிடுவ
ம் அதா அதா பாப்பா அப்பனா விரும்ப மாட்றாப்புல்ல காரத்த
ஆமா ஆமா அது தித்திப்பான டேஸ்ட்டு விரும்புவாங்க கொஞ்சோ பட்டாலு அப்டி வேண்டா வேண்டா அங்க மிஸ்ஷு ஃபோன் பண்ணுவாங்க அங்கருந்து எனக்கு இது மாதிரி காரமா குடுத்துற் ங்ளா வய வயிறு வலிக்கு சொல்றா இல்லெல்ல நீங்க ஊட்டுங்க அவ சாப்ட்ருவா
ம் அதா எப்டியு நம்ம என்னதா குடுத் தாலு பள்ளியில எப்டியு ஊட்டி உட்ருவாங்க இப்ப இவரே பாத்திங் ன்னா ஒவ்வொரு நேரம் இது பண்ணுவாரு ஆனா அங்க பயந்துகிட்டு சாப்டுதான ஆவனு அதுனால சாப்ட்ருவா அதன் னால ஒவ்வொரு நேரோ புடிக்காத காய்கறில்லா கூட வச்சு அனுப்புறதுண்டு அவுங்க வந்து காய் மட் ட்டு அதிகமா வைங்கன் சொல்லுவாங்க அ ர ச ரைச கம்மிப் பண்ணிட்டனால காய்கறி அதிகமாவே வக்கிறதுண்டு நானு ஆ இந்த ஸ்நாக்ஸ்லா எடுத்துப்பாரு கொண்டக்கல்ல ஒரு நாளைக்கு குடுப்பே அந்த வேர்கல்ல அவிச்சு குடுப் றது அப்ரோ கருப்பு கொண்டகல்ல அ பல வகை க்லா அந்த மாரி டெய்லி ஒண்ணு ஒண்ணு நா குடுக்குறது உண்டு ரொம்ப ஏ சாந்தரத்துக்கு வந்தொடனே அவரு வந்து து எதாது வீட்ல எதாவது இருந்தா இல்லனா நா அந்த இந்த ப்ரெட் சாண்ட்விச் அந்த மாறி பண்ணி குடுப் ப ம் அது வந்து பச்சையாவு சாப்டுவாரு பிரெட் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு வெங்காயோ தக் காளி கேரட் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா பச்சயாவே வச்சு அதுல சீஸ் வெக்கலா வைக்காம இருந்தாலுமே சாப்ட்ருவாப்புல நல்லா ம்ச் இது ம இது பண்ணிட்டு அவத மேல சாசு வச்சாக்கா சாப்ட்டுருவாப்புல அது பண்ணி குடுப்பே அப்டி இல்லையா இந்த வெங்காய பஜ்ஜி ம் ம் அத் த்து இல்லேனா அந்த எப்பையாது சா சாக்கோஸ்லா இந்த அந்த பால்ல போட் ட்டு சாப்ட்டுருவாப்புல்ல அதெல்லா ம் அந்த மாறி இல்லன்னா கேசரி ஆ அந்த மாறி குடுக்குறது உண்டு
செரி செரி செரி செரி
ப்பீங்க நீங்க என்னன்ன குடுப்பீங்க
நா நா அதா ஃப் அ ஒரு நாளைக்கு ஃப்ரஞ் ஃப்ரைஸ் அது மாறி கேப்பாங்க அப் இல்லனா நெறைய வந்து இவுங்க வந்து பழந்தா சாப் ப்படுவாங்களா அதுனால வாட்டர் மிலான் வாங்கிட்டு வந்து அவுங்க வந்த ஒடனே கட் பண்ணி கொடுப்போங்க தண்ணி தாகோ தீருல்ல அதனால சொல்லிட்டு ஆ அது சாப்புடுவாங்க அதுக்கப்புறோ இந்த மாதிரி கொண்ட கடலை ஆ அப்பற பச்ச பயிறு பச்ச பயிர் வந்து அம் கொஞ்ச இப்பதா பழகுறே அது அந்த மொள கட்னது கொஞ்சோ சாப்படுல தா ஸ்டார்டிங்ல கொஞ்ச கொஞ்ச குடுத்துட்டு வரே எப்டியாவது ஆம்லெட்ல போட்டு ட்டு அது மாதிரி ஆ அது மாரி குடுக்கறது
மாறி இந்த பச்சப்பயிற நானுமே குடுக்கணு இன்னு குடுக்கல குடுக்கணும் நம்ம திரும்பி பின் பின்பு தொடருவோம் நன்றி
ஆ ஓகே தோழி நன்றி ம்